என்ன பண்றது ஹலோ
ஆ
கேக்குதா
ம்
எப்டி பேசுவேனோ பழகுவேணோனு இப்பவே டென்ஷன் ஆகுது
எனக்கு பயமாதாருக்கு
பயமாதா இருக்கு அதுக்கு என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது
அக்கா தெரியாத ஒருத்தர் எப்டி அக்கா கல்யாணம் பண்ண போற
அதா என்னடா அவையெல்லா வந்து ரொம்ப எதுவுமே இல்லாம அப்டி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா கல்யாணம் பண்ணிப்பா எனக்கு கூட ஒரு நெறைய விதத்துல எனக்குல்லா நெறைய யோசன வந்துச்சு ஒரு பயோ வ அந்தச்சயன்னா எங்களுக்கு அவ்ளோ இயஸ் ஆகல அவ்ளோ டைம் கெடைக்கல்ல ஏன்னா அப்பவே பிரச்சன ஸ்டார்ட் ஆய்ட்டு ஆ ஆனா வர்ஷாக்கு வந்து ப்ர ச்ன இல்ல அவ வந்து ஃபேமிலி தெறமியு அவ மாமியாருமே அவளுக்கு கால்
எதுவுமே தெரிய முன்னாடி பிக்ஸ் பண்ணிருவாங்க
ஒனக்கு வர வழி இல்ல நீ வந்து இந்த கோயிலுக்கு குடுக்குற ஆடுதா
ஆ அ எதுவுமே தெரியாது பிக்ஸ் பண்ணிருவாங்க அதுக்கப்புரோ பேசிது போய் தெரிஞ்சுக்கிட வேண்டியதா பாசிட்டிவோ நெகட்டிவோ எல்லாத்தையு வச்சு அனுபவிக்க வேண்டியதா
என்ன போனாலுமே ஏதோ ஒரு விதத்துல ஒனக்கு இது இருக்கு இப்போ இந்த அலையன்ஸே பிக்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ன கூட அங்கேயுமே ஒனக்கு பெருசா பிரைவசி இருக்காது இந்த வீட்ல இருந்தா நா எப்போவு மாமியார் மாமானார் இருக்கு சுத்தி இரு ப்பாங்க ஒ அக்கா கொழந்தனு
அது எப்டி தெரியுமா இருக்கு இவுங்க வீடு இவுங்க வீடு எப்டி தெரியுமா இருக்கு கீழ அந்த ஹாலு ஹால தொட்டு கிச்சன்னு கிச்சன்ல பக்கத்துல வந்து ஒரு பெட்ரூமு அந்த பெட்ரூம்ல வந்து அவுங்க மாமியார் மாமனார் அவுங்க அப்புறம் ஸ்டெப்ஸ் அதுக்கடுத்து மேல போயாச்சுனா ரெண்டு ரூமு கொஞ்சோ கரெக்டா ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருந்த மாரி இருக்கு
ஓ இங்க துறந்தா அங்க பாக்கலா அங்க துறந்தா
ஆ ஒரு சைடு இவுங்க ரூமு ஒரு சைடு அவங்க ரூம்
ம் அதா நார்மலாவே இப்போ நம்ம இருக்கும் போது நம்மளு நம்ம ஹஸ்பண்ட்டு இருக்கணு பிடிச்சது சமச்சு குடுக்குணு இப்டில்லா ஒரு ஆச இருக்கு ஆனா வந்து இவங்கள கல்யாணம் பண்ணா அந்த ஒரு விஷ்யோ உனக்கு மிஸ் ஆகும் இப்டி ஒரே எடம் புது வீடுன்னா பிர நல்லா நா இதே வீட்டல இருக்குனுன்னா சுத்தி எப்பவுமே எல்லாரு இருப்பாங்க நீ என்ன பண்ணாலு எல்லாருக்கு ஏதோ சாத்து பண் அந்த ஒரு மாரி இருக்கு
எனக்கு எனக்கு அதெல்லா கூட பயம் கெடையாது எனக்கு முழு பயமே மெயின் அந்த ஆளு கூட எப்டி பழகப் போறை எப்டி பேச போறை எப்டி இது பண்ணுவேது
போய் நீ வந்து பார்ட்னர் கூட கொஞ்சோ செட் ஆயிட்டேன்னா ஆனா இதெல்லா உனக்கு பெரிய இஷ்யூவா இருக்கு ரொம்ப கடுப்பாகு அதெல்லா அப்போ வந்து இவுங்க எப்படா வெளிய கூட்டு போவாங்க தனியா அப்டின்னு தா இருக்கு
இது ரிலேஷன் உள்ள ஆளனால ஒல்லம் எக்ஸ பத்தி கூட ஒண்ணுமே கேகவும் முடியாது பெரு சைடுல கேட்டா கூட இப்ப தெரியாது புரியா தெரியாதவங்களா
நானெல்லா நீ வந்து பேச ஆரம்பி ச்ன்னா அப்டி எல்லா இல்ல ஜினிஷா நீ வந்து பேச ஆரம்பிச்சட்டன்னா எப்டியு உனக்கு அது வந்து நீ பேச ஆரம்பிச்சன்னா இப்போ கன்பார்மா பிக்ஸ் பண்ண அப்ரோ தா பேச ஆரம்பி ஏங்க அதுக்கப்ரோ எப்டியு ஸ்டார்ட்டிங்ல எடுத்தோவுனலல்லா கேக்க முடியு எப்டி கொஞ்ச நாள் போக போக அந்த பேச்செல்லா வரு நீ கேக்கது தா அவங்களே கேப்பாங்க ஒரு நாள்
இல்ல இது வந்து என்ன தெரியுமா அவங்களுக்கு அப்டிதா நமக்கு அப்டிதா ஃபேமிலி உள்ள ஆனாலே எதுனாலுமே கொஞ்சோ வந்து பாத்து பேசிய மாரி அப்டிதா இருக்கு
அப்படியெல்லா இருக்காது அப்டின்னா பிக்ஸ் ஆக்குறதுக்கு முன்னாடி வர அப்டிதா இருக்கு பிக்ஸ் ஆனதுக்கு அப்ரோ அப்டி இருக்காது ஏன்னா பா னரா ஒரு இது வேற ரிலேஷன்ங்கிற ஒரு இது வேற அதனால அந்த மாதிரி எல்லா டாபிக் வராது ஃபிக்ஸ் ஆகனதுக்கு அப்பற மாட்டே ஃபிக்ஸ் ஆகுறது க்கு முன்னாடி வரைக்கு ஒரு இது இருக்கு
ஏன்னா தெரிஞ்சுகோங்கள கண்டிப்பா எக்ஸ் எல்லா நிறைய இருக்கு ஏனா இல் காச்சு ஆமா ஏனா யாழச்சைய எல்லாம் பேசுற தயங்கி ஆழ் மாதிரி என தெரியவே இல்லை எல்லார்கிட்டையும் சில பாய்ஸ் எல்லாம் கொஞ்சோ இது ஆவு வாங்கல்ல சேர் கேர்ள்ஸ் கிட்ட எப்டி பேஸ்ரது கொஞ்சோ ரொம்ப தயங்கி இப்டி கொஞ்சோ தயங்குவாங்கலா
ஆமா கேட்டா ஃப்ரெண்ட்லியா பேஸ் ன சொல்லுவாங்க அதுக்கு பிறக் கொஞ்சோ நாள்ல லவ் பண்ணுவாங்க
ஆ எனக்கு அது அது வந்து ஒரு டவுட் தா அதனல்ல எல்லாருட்டியு நல்ல இது அ பேசியிருவாங்க
யாரையுமே நம்ப முடியாது எல்லா கேடிஸ்சா தா ருக்கு அதுனால
இந்த பாய்ஸ் இவுங்க எல்லருமே மெக்கானிக்கல் படிச்சனால கேர்ள்ஸ் இதுவும் கிளாஸ்ல இருந்துருக்க மாட்டங்க
கிளாஸ்ல கேர்ள்ஸ் இல்லைன்னாதானே பிரச்சன அடுத்த கிளாஸ் கேர்ள்ஸ் தேடில்ல போவாங்க கிளாஸ்ல இருக்கரதெல்லா விட்டுருவாங்க
நமக்கு இல்லாட்டல நம்ம க்கிளாஸ்ல இருக்கேய்லயே நம்ம கிளாஸ்ல உள்ளதுகளுக்கு புடிக்காது
ஆ அதுலயு மெக்கானிக்கல்லா சொல்லவே வேண்டா அதெல்லா மெக்கானிக் எல்லா நாக்க தொங்க போட்டுட்டுதா இருக்கு
ம் அதுவும் கரெக்ட்
இவெல்லா சீனியர் ஜூனியர் பாக்காம புள்லேயே லவ் பண்றாங்க இதெல்லா என்ன பெரிய விஷயமா எப்பவு எல்லாருக்கு அவுங்க கிளாஸ் புள்ளைய புடிக்காது அடுத்த கிளாஸ் புள்ளைய தா புடிக்கு அப்டியா அடுத்த கிளாஸ் பிள்ளைய போய் ரூட்டு விடுறது அப்டி அவுங்க கிளாஸ்ல இருக்கும்போது இவங்க வெளியே இருந்த அப்படி லுக் விடுறது இப்பய ஸ்கூல்ல அதெல்லா நிறைய இருக்கு எல்லாருக்
ஸ்கூல்ல ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கு எங்க அக்கா எல்லா அங்க தானே படிச்சா செல்ல மாட்டாலுவோ தெரிஞ்சாலு எதுவு
இல்ல இருந்தாலு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு க்ரெஷ்ஷா ஸ்கூல் வரைக்கு ஒரு க்ரெஷ்ஷா இருக்கு அதுக்கு பிறகு காலேஜ் வந்தோனா ரெண்டு பேருக்கு எப்டி சேரி நல்ல பையன் போல அப்டின்னு ஓக்கே சொல்லலானு தோணு ஏன்னா இவுங்ளா ஸ்கூல்ல வந்து கொஞ்சோ சீன் போட்டு வச்சிருப்பாங்கல்ல அதெல்லா காலேஜ்ல வந்து ஓகே சொல்லுவாங்க
ஸ்கூல் படிக்கும் போதே இவுங்களால்லா சீனியர் இவங்க டுவல்த்ல படிக்கும் போது எங்க அக்கா அவங்கல்லாம் லவன்த் அந்த மாரி படிச்சோ தங்கப்போறே அப்ப இன்னொரு
அதெல்லா தெரியு வெளிய பெர்சனல்லாளா வெளியே தெரியதுல்ல இவங்க அதே நீ இப்போ உன்னோட சீனியர் ஜூனியர் எல்லாரு இருப்பாங்க அவுங்க எல்லாரு யாரல்லா லவ் பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்டி இருந்தாலு உனக்கு எப்டி தெரியு
எனக்கு வந்து இப்ப ஒன்னே ஒண்ணுதா தெரியு என்னன்னா நா நா பி எட் படிச்சேன்ல அப்போ வந்து ஏன் கிளாஸ்ல ஒரு அக்கா வந்து இதே இவுங்க ஸ்கூல்லயே படிச்சவங்க அப்போ வந்து எங்க அக்கால் இல்ல உங்ளுக்கு தெரியு அந்த அக்காளுக அப்போ வந்து இவுங்களயு தெரியுமா அப்போ வந்து அந்த அக்கா தா சொன்னா அவே அவன் அலைன்ஸ் பாக்கியாங்ளா அப்டின்னு சொல்ட்டு கேட்டா என்னுட்ட ஒன்னு தா சொன்ன ஆமா அக்கா பாக்கு பாத்துட்டு இருக்காங்க அப்டி ம் அப்டியா ஆ நல்ல பையன் அப்டின்னு சொன்னா
ஐய நல்ல பையன்னு சொல்றான்ல்லாம் நம்பிடாத எல்லாரையும் அப்டித்தான் சொல்லுவாங்கங்க எல்லாம் நல்ல வேணு முதல்ல சொல்லுவாங்க உள்ள போய் பாத்தா தான் தெரியு எக்ஸ்ஸ கூட்டிட்டு எங்க எல்லாம் சுத்தி இருப்பாணோனு குற்றாலம் திருப்பர்பன்னு போறது என்ன பேம்பு பிரியாணி சாப்பிடுறது என்ன
அதான் எல்லார்ட்டயையும் நல்ல பேர் எடுத்து வச்சிருப்பாங்க கள்ள பேர்
அதான் கள்ள பயல்ல ஒரு பையனாலும் நம்ப முடியாது
நம்ப முடியாது ஆண்களில் ராமன் கிடையாதுன்னு பாட்டுல சொல்லியிருக்காங்கல்ல பூனையில் சைவம் கிடையாது ஆண்களில் ராமன் கிடையாது
சொன்னவ ராமணா இருக்க மட்டான் எல்லாம் கிருஷ்ணன் லீலைகள் தான் போற இடத்துலல்லாம் வால நீட்டிட்டு இருக்குறது
அது என்ன செய்ய முடியு அது பாய்ஸ் சைக்காலஜி நம்ம பண்ண கேர்ள்ஸ்ல சிலர் அப்டி இருப்பாங்க பட்
என்ன சொல்றது ஒரு ஏதாவது ஒரு பிள்ளைய பார்த்துட்டா போதும் கொஞ்சம் கலரா இருந்தனா அப்டியே நாக்க தொங்க போட்டுருவாங்க கொஞ்சம் வெள்ள தோள்லா மட்டும் இருந்தா போதும்
அடுத்து இன்னொன்னு எங்க பெரியம்மா வந்து அ எங்க முதல் பெரிய அண்ண அவுங்க வந்து எப்டின்னா அந்த அந்த கட வச்சிருக்காங்க செரியா அப்ப வந்து அந்த இவங்களுக்கு ஏரியால அந்த ஏரியாலதான் கடை வச்சிருக்காங்க அந்த ஒரு மெயின் ரோட்ல அப்போ வந்து அ இவங்க எல்லாம் அங்க இங்க போறரனதெல்லாம் பார்ப்பாங்கல்ல இவங்க பெரிய அண்ணா பைக்ல அப்போ ஊருக்கு வரும்போது அப்போ வந்து பெரியமாச்சான் உறவு முறை வந்து முடிஞ்சிச்சு அது இப்ப இல்ல முன்னாடி ஆ அப்ப போயி மூஞ்சுயில ஒன்னும் பாக்கவு மாட்டான் ஒண்ணும் ஆனா அவ எங்க அக்கா பாக்குமா பார்த்தாலும் சிரிட்டுபோவோம் அந்த மாரி
உங்க தெரியமா அழகா இருந்தா பார்ப்பான் ஒரு வேல
அப்டி இல்ல அப்டின்னா வந்து சொந்தக்காரங்கள் இல்ல அப்ப நல்ல சொந்த காரங்கள் நம்ம
சொந்தகாரங்கள இருந்தா என்ன அதுலேயே அதே ஒரு அழகான பிள்ளை அந்த இடத்துல நின்னா திரும்பி பார்ப்பாங்க ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனா
நீ முலுசா கேளு பெரியமாப்பிள்ளை சொல்லுச்சா இப்ப வந்து இப்பங்க இப்ப நல்ல சொந்தம் ஆயாச்சு இல்ல ரிலேட்டிவ் அப்டின்னு வந்தோனே அப்பறம் நம்ம தெரிஞ் நம்ம தெரிஞ்சவங்க கடை தெரிஞ்சவங்க எல்லாம் நம்ம சும்மா பார்த்துட்டு தலையாட்டிட்டு போவோம் இல்ல பொதுவா அப்டித்தானே பண்ணுவோம் ரிலேஷன் இருந்தாச்சுன்னா நம்ம அப்டி பாக்காம போற நல்லா இருக்காது இல்ல பார்க்காம போனா நல்லா இருக்காது அப்டிங்கறதுக்காக சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஏதாவது சும்மா பார்த்துட்டு அப்டியே சிரிச்சிட்டுதான் போவோ அப்போ வந்து பெரியம்மா திட்டுச்சு ஆ அப்பவே சொல்லுச்சி ம் பையன் வந்து போவான் ம் குட்டி எல்லாம் போனாலும் குட்டிகல மூஞ்சிய ஒண்ணும் பாக்க மாட்டாங்கன்னு முன்ன மேரி திமிர பிடிச்சு மாரிதா போவோம்
அப்டி இருந்தா நல்லா தான குட்டிகளுக்கு மூச்சுலாம் பார்க் க்காம இருந்தா சிலதெல்லா குட்டியன்னு சொன்னாலே பேப்பர்ல எழுதி குடுத்தாலே அப்டின்னு
இல்ல அப்டி கெடையாது இப்போ வந்து அவங்க வந்து தெரியும் அங்கட்டு போ போது தா இவங்க கடை இருக்கு இவங்கஊர்லே
ஏ இப்டி யோசிக்கலா தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்ப பாக்க கூடாது
தெரிஞ்சவங்க இருக்காங்க நம்ம பாத்தா வந்து
இவ இது வந்து பாய்ஸோட பேசிக் சைக்காலஜி அது யாரு தெரிஞ்சவங்க இருந்தா ஒடனே நல்லாவங்க மாதிரி எப்டி நடிக்கிறது என நாளைக்கு பொண்ணு கேட்டு விசாரிக்க அன்னைக்கு நல்ல விதமா சொல்லணும்ல்ல அதுக்கு
கரெட்டு கரெட்டுஅதனாலயோ ஊருக்குள்ள அங்க ரொம்ப குளோஸ்ல அவங்க வீட்டு பக்கத்துல அப்டி எல்லா வருபோது
எல்லா வேணாலு ஊருக்குள்ள நல்லவங்க தாண்டி வெளிய போயி பாத்தாதா தெரியு
தள்ளி எல்லா போனாதா இவ்ளோள இப்டி என்ன மாரி கேரக்டரு என்ன ஏது செய்வானுவே தெரியு எல்லாம் விடு எல்லாத்த எல்லாத்த விட பய என்ன தெரியுமா எனக்கு எல்லா எல்லாத்தயு விட பய என்ன தெரியுமா சேரி ஊருக்குள்ள சேரி அது இது சேரி என்னதா ஒண்ணு என்னு அ தாய்லான்ட நெனைச்சு பாரு நீ
மசாஜ் சென்டர்ல்லா அதிகமா இருக்
இல்ல எப்பேர் பட்ட ஊரு ஊரு வே அந்த ஊருல மூணு நாலு வருஷம்ல்லா இருந்தா நீ சொல்ல வேணு
ஆனா வேலய முடிஞ்சவனே வர்றவங்களு இருக்காங்க எப்படிப்பட்ட ஊரா இருந்தாலு அப்ப அவங்க இருக்கிற ஏரியாவு இந்த மாதிரி ஏரியா வேறயா இருக்குங்க
இல்ல எங்கயு நீ எங்கயு நீ கேட்டு பாரு என்னதா இருந்தாலு பாய்ஸ் எல்லா போக விரும்பிய ஒரே
அது கரெக்ட் தா எல்லாருமே அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல
அது எல்லாரு நல்லவங்களா இருப்பாங்கனு நம்ம சொல்ல முடியாதுல்ல
அதுவு கரெக்ட் தா அதா அவங்ககிட்ட போய் தா நீ தெரிஞ்சுக்கணு உங்க வியர்ந்துட்டு பாத்தே எதுவுமே தெரியாது இந்த மாரி கேரக்
ம் அதா
அ பரவாயில்ல பண்ணதெல்லா சொல்லிட்டாங்கன்னா பிரச்சன இல்ல சொல்லாம கொஞ்சோ மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிரச்சன
எப்டின்னு சொல்ல மாட்டாங்க பாதி வேரு சொல்லவே மாட்டாங்க மறைக்க தா செய்வாங்க
அது ஜாஸ்தி கொஞ்சோ இந்த ஊச்சாலி வேல காமிக்கிறவங்கள எல்லா தெரிஞ்சிட்டுனா கொஞ்சோ கெஸ் பண்ணி தூக்கிரலா நம்ம நோண்டி நோண்டி கேட்டாவது போட்டு வாங்கிரலா
செலவுனுங்க நல்ல தெளிவா இருப்பானுவோ அதுவு கொஞ்சோ வயசு இருக்கிறனால கொஞ்சோ மெச்சோர்டா தா இருக்கு
எல்லாரு அப்டி எல்லா இல்ல வயஸ் இருந்தாலு எங்க மெச்சூடா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லா ஓட்டவாயு இருக்கு
ஹலோ
அத்தா கிட்ட ஓட்டவையா இருக்கறவங்களே இது
சும்மா ஊருக்குள்ள வாங்கி வச்சிருக்கே நல்லவேன் ஒரு பேர் ஆனா வந்து உண்மையில எப்டின்னு தெரியாது
அது உண்மதா ஊர்ல சொல்றத வச்சு யாரையுமே நம்ப கூடாது ஊர்ல நல்லா இருக்கு பாட்டி நல்லா இருக்கு க்கீங்களா அப்டின் கேட்டாலே ஒடனே அந்த பாட்டி அய்யோ அவனா தங்கோ தங்க தட்ல வச்சி தாங்குவா ஒன்ன அப்டின்னு உருடி தள்ளிடுவாங்க உள்ள வந்து பாத்தாதா தெரி யு இவே எப்டி பட்டவன்னு
நா நா முன்னாடி சொல்லிருங்கேன்ல எங்க அக்காட்ட எல்லா கமாண்ட் பண்ணியது ஏதாவது போஸ்ட் போட்டா கமெண்ட் பண்ணியது ஆ அதுல வந்து பரவ தானே
கேம் போடுறாங்களே
ஆ அந்த மாதிரியு ஒரு ஆளாதா இருக்கியா
அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரையு எக்ஸ்ட்ரா வெர்ட்டா இருப்பாங்க நீ இன்ட்ரா வெர்ட்டா இருப்ப அது எனக்கு